தோழி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லமா இருக்கீங்ளா நல்லது தோழி நல்லது நல்ல து நம்ம என்ன தலைப்புப் பத் த்தி பேஸ்லா
இன்னிக்கு வந்து நேத்து நீங்க வந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தீங்கல்ல இந்த வீட்ல வீட்டுக்கு தேவையான பலசர ஜாமா அந்த எல்லா வாங்கிகிட்டு வந்துருந்தீங்கள்ள அத பத்தி கொஞ்ச சொல்லுங்க ச என்ன ஒர் உப்புதி இங்க இது ஆஃபர் மாரி போட்ருக் இருக்காங்க அப்புடின் சொல்லி சொல்லிருந்தீங்கல்ல
நா அந்த மாரிலா நா அந்த மா நா வந்து எதா எதாச்சுனா சொல்றது மாசோ சம்பளோ வந் வந்த ஒடனயே வந்து பலசரக்குக்குனு இவ்ளோ போய் இவ்ளோ அமௌட்ன் சொல்லி எடுத்து வெ ச்சுருவ அது போ காய்கறிக்குன் இவ்ளோ அமௌண்டு எடுத்து வெச்சுருவ சோ அந்த அமௌண்டுல வந்து கண்டிப்பா தேவ இதெல்லாஸ் சுத்தமா இல்ல அப்டின்ற பட்சத்துல அந்தம அந்த பொருள் மட்டு லிஸ்ட் அவுட் பண்ணுவ இப்ப ஆயில்னா ஆயில் இத்தன லிட்டுரு அந்த மாரி மட்டு வாங்குவ
ஒரு மாசத்துக்கு எத்தன லிட்ரு எண்ண உங்களுக்கு தேவப்படு தோழி
நா வந்து நாலு லிட்ரு யூஸ் பண்ணு மூண்ல இருந்து நாலு லிட்ரு அது நம்ம செய்ற ஆமா நம்ம வந்து செய்ற இத பொறுத்து ஆ செய்ற இத பொறுத்து நெறய ரொம்ப இதா சேத்தோ செயின் செஞ்சுவோ அப்புடின்னா வந்து நெறய என்னஸ் செலவாகு இல்ல நம்ம எப்பயு சமைக்கிற மாரி மட் ட்டு சமை க்குறோ அப்புடின்ற பட்சத் துல வந்து கொஞ்ச கம்மியா செலவாகு ம் நீங்க எந்த மாதிரி வந்து பட்ஜெட் போடுவீங்க எந்த மாரி நீங்கஸ்
எங்களுக்கு வந்து நாங்க போய் வாங்குற மாரி இருக் க்காது வீட்ல உள்ள பெரியவங்க வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க ரெண்டு மூணு மாசத்துக்கு தேவையான ஜாமான்கள் எல்லா வீட்டுக்கு தேவையானத அ மொத்தமா வாங்கி தந்துருவாங்க நாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ந்த மாதிரி உணவுகள் வந்து அவங்குளுக்கு ருசியா நல்ல ஏதா சமச் க்கி கொடுத்துருவோ அந்த மாதிரிதா இப்ப டெய்லி தேவையான காய்கறி வந்து வீட்ல உள்ளவங்க எல்லாரு வந்து வெளியே போறவங்க வாங்கிட் வந்து
ம் ம் அப்ப நீங்க எதுக்கு போற மாரி இருக்
நாங்க வந்து புள்ளங்கல மட்ரு கூட்டிடு வறது கூட்டிடு போறது அந்த மாரி விஷயதுக்கு மட்டுந்தா கடை வகைகள்க்கு வந்து நாங்க போக மாட்டோ இப்ப எங்களுக்கு மட்டு ரொம்போ இதிதா தேவைப்படுதுன்னா நாங்க போய் வாங்கிட்டு வருவோ அப் இல்லையாது வீட்ல உள்ளவங்கல்ட்ட சொன்னா அவுங்களே வாங்கிட்டு வந்து கொண்டுந்து கொடுத்துருவாங்க
ஓ அந்த மாதிரியினா ஆ இங்க வந்து நா எல்லாமே நாந்தா போய் வாங்கணு அவங்க ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வாங்கி தருவாங்க அப் ப்டி இல்லாத பட்சத்துல நா தா வந்து இந்தந்த இதெல்லா நமக்கு தெரிஞ் ஆமா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இதெல்லாமே மொத்தொ ப்ர பழஸ் ரக்கு எல்லாமே வந்து மொத்தமா பே கடையில வாங்கிட்டு வந்துடுவே அந்த ஒரு மாசத்துக்கு தேவையான லிஸ்டு போட்டு சீரகம் சோம்பு பருப் பருப்பு கடுகு உளுந்த பருப்பு அரிசி இது எல்லாமே வந்து அந்த பழ வகைகள் அது எல்லா பயர் வகைகள் எல்லாமே தொவரம் பருப்பு பாசி பருப்பு எல்லாமே வந்து அது ஆமா உளுந்து எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் அத போட்டுருவே எது இருக்கோ எதெல்லா சுத்தமா இல்லையோ அந்த மாதி இருக்க இருக்க நா தீர தீர வாங்கிவே
அ அது கரெக்ட் ஏன்னா வந்து வாங்கிட்டு வந்து வண்டுரிசி
ஆ கண்டிப்பா அதுனால ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வருறோ அப்டின்னா வந்து அது அந்த மாசத்துல முடிஞ்சிருச்சு இல்ல அத நம்ம ரொம்ப யூஸ் பநால இருக்கு அப்டின்னா அது கடுத்த மாச நா வாங்க மாட்டே அத தீந்ததுக்கு அப்றந்தா அத வாங்குவே கண்டிப்பா
பொருட்களையு ஏன்னா இப்ப உள்ள விலைவாசி வந்து அதிகமா இருக்கு அதனால பாத்து பாத்து நம்ம செய்ய வேண்டிங்கரா இருக்கு
ண்டயத்ரூா்வ அவ்ளதா அதுக்குள்ள நம்ம என்னென்ன கண்டிப்பா தேவையோ அதெல்லா ம முதல்ல வாங்கிட்டு மிச்ச காசு இருந்தா மட்டு வேன்னா அடுத் தது இன்னோன்னு ஏதாது வாங்கற மாதிரி யோசிப்பமே தவர மத்தபடி அந்த பட்ஜெட்டுக்
இப்போ மசாலா ஜாமான் அந்த மாதிரி எல்லான அரைச்சு வச்சுக்கிருவீங்களா இல்ல டப்பா மாரி அந்த பாக்ஸ்ல அந்த மாதிரி வாங்கிடுவீங்களா
பொடி அம்மா அரைச்சு குடுப்பாங்க ஒரு சில பொடி வந்து வாங்கிக்குவே நானு நா நா நானே போய் வாங் கிக்வே அந்த லிஸ்ட்லயே வந்துரு என்னென்ன என்னென்ன வாங்கணு என்னென்ன பொடி இருக்கு இல்லன்றது நமக்கு தெரியு இல்லயா ஆ அந்த மாரி எல்லா ஆ அது ஒரு சில நேரங்கும்போது ஆமா ஒரு சி இல்லம்மா யாராது அரைச்சு குடுத்துரு ஒன்னு மாமியார் அரைச்சு தருவாங்க இல்ல அம்மா இருக்குன்னா அம்மா குடுப்பாங்க வேற ஏதா சிக்கன் பொடியா இருக்கட்டு எதா மசாலா பொடியா இருக்கட்டு அம்மா செஞ்சாங்கன்னா எனக்கு குடுத்துருவாங்க. மத்தது எல்லாமே வந்து நா நா வாங்கிக்குவே ம் அந்த மாரி பட்ஜெட் வந்துவுன்னயே வந்து பெட்ரோலுக்கு இவ்ளோ அமௌண் ட்டு அப்டின்ற மாரி தனியா எடுத்து வச்சுருவோ காய்கறி
ஏன்னா சேமிக்கவு செய்யணு குடும்பத்தயு பாக்கணு ஸ்கூலுக்கு பாக்கணு எல்லா விஷயத்தயு அதுக்குள்ளயே பாக்கணும் இல்ல
சம்பாத்தியத்துல எல்லாமே பாக்கணுன்ற பட்சத்துல வந்து நம்ம வந்து அதுக்கு ஏத்த மாதிரி எப்டி இது பண்ணணு எது எதெல்லா மு க்கியமான து எது எதெல்லா தேவையில்லாதது அந்த மாதிரி வந்து கொஞ்ச அத பிரிச்சு வச்சு நம்ம
நம்மளு கொஞ்சோ மிச்சோ ஆமா ஆமா இந்த மாசோ இவ்வளவு வந்து நம்மோ ஆமா இவ்ளோ இது பண்ணிருக்கோ அடுத்த மாசோ இத விட கொஞ்சோ கொற ச்சுகிறணு அப்படின்னு இப்போ எரிவாய்வு பிரச்சன இருக்கனால அத நீங்க எப்டி ஆ இது பண்ணிக்கிறீங்க?
அது வந்து எனக்கு என்ன சொல்றது நா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் தா வாங்குவே ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவ ஆ ஆ அதனால வந் து அது கொஞ்ச தீ ரெண்டு மாசோ ஆயிடுச்சு அப்டின்னா அடு த்தது வாங்கி வச்சிருவே. அடுத்து இது எப்ப தீருதோ அதுக்கு அதுக்கப்புறோ அத யூஸ் பண்ணிக்கிற மாரி ம் ஏன்னா வந்து நம்ம வந்து கன்டினியூஸா வந்து நா சமைக்க மாட்டேன்ல காலைல பிள்ளைங்களுக்கு சமைக்கிறதோட சரி திரும்ப அடுத்து சாயங்காலோ அத சூடு பண்றதா இருக்கட்டு இல்ல எதா பால் செஞ்சு குடுக்கறது நைட்டு பிள்ளைங்க சமச் சமைக்கறது சாப்ட சாப்படறது மட்டுந்தா அதனால அந்த பிட்வீன்ல வந்து டைம் அ அந்த பிட்வீன்ல நா யூஸ் பண்ண மாட்டே
டுன்றனால நீங்க சமைக்க மாட்டீங்க அதனால உங்களுக்கு வந்து அது கொஞ்சோ கம்மியா இருக்கு ம் ம் ம் எங்களுக்கு வந்து பதனஞ்சு நாள் வரதே ரொம்ப ஒரு பெரிய வி ஷயோ
பதினஞ்சு நாள்தா வருமா? ஓ ஆனா இப்ப டைம் எல்லா மாத்திட்டாங்களே டுவென் ட்டி டேஸ்
இருக்கு வீட்ல வந்து ரெண்டு மூணு எல்லாருக்கு இருக்குல்ல மாத்தி மாத்தி வந்து போட்டு வாங்கிர்றது
எத்தன பேர் இருக்கீங்க உங்க வீட்ல தெரிஞ்சு க்கலாமா?
ஆ இப்ப வந்து மாமியார் மாமனார் அவுங்களுக்கு எங்களுக்கு கொழுந்தனார் அவுங்களுக்கு இந்த மாரி மாத்தி மாத்தி இருக்கனால கொஞ்ச பெருசா இருக்கனால எல்லாருமா வந்து போட்டு இது பண்ணிக்கறாங்க
ஆனா ஒரே சமையல் தா அப்டிதா ஹா ரொம்ப நல்ல விஷயோ தோழி இப்ப அது வந்து ரொம்ப அரிதாயிரு ச்சில்ல சாரி ரொம்ப அரிதாயிருச்சு முன்னாடி எல்லா வந்து ஏ யாரு கேட்டாலு ச சொந்த பெ பெரிய பேஃமிலியாதா இருப்பாங்க இப் ப வந்து எல்லாமே
சுருங்கிருச்சு ஆமா இப்ப உள்ள காலகட்டங்கள்ல வந்து யாரு அத விரும்ப மாட்டங்கறாங்க. நம்மளுடைய வாழ்க்க நம்ம வாழ்ந்துகிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டு போயி ரணு அப்படியு இருந்தாலு அதுக்குள்ள நெறைய சிக் கல் பிரச்சனை எல்லாமே இருக்கும் பிள்ளைங்களுக்குள்ள மனஸ் தாபம் எல்லாமே இருக்கனால எல்லா த்தையு வந்து நம்ம சகிச்சுக்கிட்
அதுதா அதுதா அதுதா ரொம்ப முக்கியோ. பொறுமையா இருக்கணு பொறுமையா இருக்கணு சகிப்புத் தன்மையோட இருக்கணு அதுதா வந்து நம்ம கூட்டு குடும்பத் துல கத்துக்க வேண்டிய விஷயோ. அது இருந்தாதா நம்ம வந்து அங்க இருக்கவே முடியு. பொறும அவ்வளவுதா பெரிய பிரச்சனை ஆயிடு.
ளு காட்டி காப்பாத்தி வச்சிருக்கிறது எல்லாமே விட்டு போயிரு ம் கண்டிப்பா கண்டிப்பா அதனா ல நம்ம வந்து ரொம்ப ஒரு பொறுமையா வந்து எல்லா ஒரு விஷயத்தையு வந்து அ யோசிச்சி யோசிச்சி செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த நேரத்துக்கு எந்திக்கணு காலையில அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள பெரியவங்களு க்கு எல்லாருக்கு டீய போட்டு வைக்கணு பாத்து க்கிறணு என்ன இப்ப அதுல ஆ ப் அவுங்களையு பாத்துக்கிறணு கெளப்பி அனுப்பனு குளிக்க ஊத்தணு எல்லாமே அது எல்லாத்தையுமே தாண்டி வர்றவங்க போறவங்க அவுங்களையு பாக்கணு. அது ரொம்ப ஒரு நாளைக் எப்டியாச்சு ஒரு நாலஞ்சு பேராச்சு வந்துட்டு போயிருவாங்க. கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வக்கிறதுக்கு கொல்றதுக்கு பாக்கறதுக்கு எப் தாச்சும் ஒரு காரணம் சின்ன மாமியார் பெரிய மாமியார் சொந்தங்கள்லாம் அவுங்க இவங்க அப்டின்
பேர் இருக்கும் போது ஒவ்வொருத்தவங்கலோட சொந்த டெய்லி ஒரு ஒரு ஆள் வந்தாலுமே வீட்ல
முடிஞ்சு ஆ அதனால வந்து யாரையு வந்து ஆ அவங்க இப்ப ச சில நேரத்துக்கு சாப்புட்டு வந்திருப்பாங்க சில க்கு சாப்புட்டுருக்க மாட்டாங்க ஏன்ன நம்ம வீட்டுக்குன்னு வேற செஞ்சு வச்சிருப்போ ஏன்ன இப்ப அவங்களுக்குனா திடீர்னு இப்ப வெளியே ருக்காங்கள நம்ம ஏதாச்சு செய்யணு அப்டின்னு அத வேற இது பண்ணணு அதனால அதெல்லா ரொம்ப ஒரு பொறுமை கண்டிப்பா எங்க அம்மா வந்து எப்பவு அதா சொல்லுவாங்க
என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா அது நம்ம அம்மாங்க நம்ம இல்ல நம்ம அம்மாங்க வந்து அப்டிதான நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு உமையாரு பொறுமையாரு யாரும் கஷ்டப்படுத்தாதா எய்த்து பேச அத இங்க உள்ளத அங்க சொல்லாத அந்த மாதிரி அதேதா கண்டிப்பா எங்க அம்மா இப்ப வரைக்குமே அததா சொல்வாங்க மாமியார் மாமனார பாத்துக்கோ எதுவு இது பண்ணாதே அப்டி இப்டின்னு இப்ப வரைக்குமே நமக்கு அப்டித்தானே சொல்லி கொடுத்
சில நேரத்துல வந்து நம்மளுக்கு கோவமா தெரிதா ந்த எடத் ல அதுக்கப்பற வந்து நம்மளுக்கு வந்து இதா இருக்கு ஐயோ வயசானவங்க ஆ நம்ம கஷ்டப்படுத்திருவோமோ அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா
தா ஆகணு நம்ம மேல தப்பு இருந்தாலு சரி அவங்க மேல தப்பு இருந்தாலு சரி
இப்ப அவங்க வயசுல பெரியவங்கன்ற மாரி ஆயிரு நம்ம ஏதாச்சும் பேசினாலோ சொன் நாலோ அத னால நம்ம வந்து ரொம்ப பேணிக்கியா இருக்கணு
கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நல்ல விதமான நெனச்சு சொன்னா கூட அது வந்து தப்
மூடிஞ்சிருச்சு அங்க அவ்ளதா ஓ இவ நம்மளதா குறி வச்சு சொல்றா அது நம்ம எவ்ள நல்லா பழகியிருந்தாலு சரி அவுங்ககிட்ட அவங்க அப்டிதா ஏத்துப்பாங்க
அது கண்டிப்பா அந்த ஒரு நிமிஷத்த நீங்க சொல்ற மாரிய அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம முன்னாடி பண்ண நல்லது நல்லது எல்லாமே மறைஞ்சு போயிருதுலா தெரி இந்த ஏதோ தெரி ஏதோ இந்த ஒரு டைம் அவ அப்படி பண்ணிட்டா சரி ஓகே பரவாயில்ல அப்டின்றத அவங்களு எத்துக்க மாட்டேங்கிறாங்
அந்த மாதிரி ஏத்துக்கறவே மாட்டாங்க கண்டிப்பா அவ இப்படி சொன்னாலே அவ இப்படி சொன்னாலே அததான் கொண்டு வருவாங்கள தவிர ஆஹ கண்டிப்பா கண்டிப்பா உம் அது ஒரு பெருந்தன்மையான
ஆஹ் ஆ அது அந்த காலத்து ஆளுங்களுக்கு அது ரொம்ப கம்மி ஆனா ஒரு சில பேர் ஆனா நூத்துக்கு ஒரு நூத்துக்கு ஒரு நூத்துக்கு ஒரு பத்து பேர் இருக்க தானு செய்றாங்க அந்த மாதிரி பெருந்தன்மையா ரொம்ப விட்டு கொடுக்காம இருக்கவ இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா
தோழி இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த நேரம்
முடிஞ்சது நல்லது தோழி உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி தோழி நன்றி நன்றி